ஹலோ ஹலோ ஆஹ் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தம்பி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்
ரொம்ப நல்லா இருக்க மேடம் என்ன பண்ணி ட்டு இருக்கீங்க
நான் வந்துட்டு இப்பதான் என்னோட மகனை வந்து ஸ்கூலுக்கு அனுபிச்சுட்டு நெக்ஸ்ட் இருக்கிறவுக்கு வந்து பா லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாார்த்தட்டு இருக்கோம் தம்பி
ஓகே ஓகே நானும் இப்போ என் பொண்ணா ஸ்கூலுக்கு இப்பதா மேம் அனுப்ச்சு விட்டன் ஃபஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் இப்பதான் சேர்த்தேன் இப்பதான் நான் அழுவாங்கன்னு நினைச்சேன் நல்ல வேலை சமத்தா கிளம்பிட்டே ரெடி ஆகி இப்போதா போய் சேத்துட்டு வந்தோம் போய் த்திட்டு வந்தா
சரிங்க சரிங்க
கூட்டிட்டு வரணம்
ஓ அஹ் குழந்தைகள் இதுங்களா ப்ரீ கேஜியா
இல்ல மேடம் எல் கே ஜி
ஓ எல் கே ஜி ஓ
இப்பதாம் ஸ்டாட்டிங் எல் கே ஜி சேத்து இப்ப என்ன மேடம் என்ன ஜாப் பண்றீங்க
இல்ல நான் வந்து பேசிக்கா டீச்சர் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன் கணிதா ஆசிரியா வேலை பார்த்து திண்ணங்க ஒரு டென் இயர்ஸ்
ஓகே மேடம்
அப்புறோ என்னுடைய ஃபேமிலிய பாத்துக்கணு அப்படிங்கறக்காக ஜாப்ல இருந்து டு நா வந்துட்டு குவிட் பண்ற மாதிரியாருச்சு ஆ இப்ப வந்து நா டியு டூசன் சென்டர்ஸ் ஒரு சின்ன அளவு
சின்னதா அளவுளா பண்ணிருக்கே நா வந்து கேப் டிரைவர் மேடம்
ஓ ஓக்
கேப் கேப்பச்சு ஓட்டிட்டு இருக்கே பார்ட்டைமா தா இந்த இது பண்ணிட்டு இருக்கே
ஓ என்னுடைய கணவரு வந்து டிரைவர் துறையில தா இருக்
ஓ ஓகே கேப் பிரைவேட்டா வச்சு பண்றாங்களா இல்ல
விங்கஸ் கூல் இருக்குலங்க அதுல வந்து வேல பாக்கறாரு இல்ல நாங்க ரன் பண்ணலீங்க ஆ டிரைவிங் ஸ்கூல்ல வந்து டிரைவிங் இன்ஸ்ட்ரக்ட்ரா காரு கத்து குடுக்குற வேலையால வந்து இருக்காருங்க ஆ அங்க வந்து ஸ்டாபா இருக்காரு ஒர்க்கிங் ஸ்டாபா இருக்காருங்க
ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் சொல்லுங்க மேடம் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ம் சொல்லுங்க சொல்லுங்க சம்மா ஹலிடேஸ்ல எங்கயாவது போனீங்களா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பசங்க கூட பேமிலி கூட ஜாலியா என்ஜாய் பண்ற மாரி எதாவது ஸ்பார்ட் போனீங்கலா
ஆமாங்க நாங்க வந்து ராமேஸ்வரம் போயிருந்தோ ராமேஸ்வரம் கோவிலுக்கு ஆ என்ன ரீச சன் அப்படின்னா என்னுடைய மாமனாருக்கு வந்து முதலாம் ஆண்டு நினைவு தினம் அதனால வந்துட் விட்டு அங்க வந்து ந்து போயிருந்தோ ஆ ரயில்ல தா வந்துட்டு போனோ நாங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆ இங்கிருந்து ரயில் பயணத்துல தா போய்ட்டு ஆ காலைல கெளம் அப்டி மதியம் அந்த மாதிரி வந்துட்டு அங்க போய் சேந்துட்டு ரூம் புக் பண்ணிட் ட்டோ அதுக்கப்புறோ கடல் எல்லா விளையாடிட்டு அ கோயிலுக்கு போம்போது அங்க வந்துட்டு இருவத்து ரெண்டு தீர்த்தங்கள் வந்து இருக்குங்க ராமேஸ்வரத்துல ஆ அக்னி தீர்த் தம் சரஷ்வதி தீர்த்தம் அந்த மா திரி ஒவ்வொரு கடவுளின் பெயர்ல வந்து லுடு இருவத்து ரெண்டு தீர்த்தங்கள் வந்து இருக்குங்க அந்த இருவத்து ரெண்டு தீர்த்ததிலயு நமக்கு வந்து நம்ம நீராடிட்டு நம்ம போயி சிவன் கடவுள வந்துட்டு
தரிசிட்டு சாமி கும்டு தரி தரிசோயம் தரிசனம் கரெக்டா நான் சொல்றது ஏன நா முஸ்லீம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியு தரிசனம் பண்ணிட்டு வெளிய
வெளில வந்துடும் அதுதான் வந்து அதனுடைய முறைப்படியான வழிபாடு முடிச்சுட்டு அடுத்து த்த நாள் அன்னைக்கு மாலை நேரத்து தியு கடலெல்லா விளையாடி ட்டு அஹ் அடு இத்தன நாள் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களுக்கான அந்த இறுதி சடங்க்குகாண திதி யல்லா வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் பக்கத் இதுல இருக்ககூடிய சுற்றுலா தலங்கள பாத்துட்டு அன்று அடுத்த நாள் இரவு வந்து வீட்டுக்கு திரும்ப வந்து
ஓகேப்பா ஒன் டே ஆகுமோ இப்ப தக்கல தான் ட்ரெயின் புக் இப்ப நீங்க ஒண்டியே ஆகுமோ
ஆ இல்லைங்க ஒரு மணி நேரம் ஆகாது காலையில ஒரு அஞ்சு மணினா நம் மதியம் பண்ணெடு ஒரு மணிக்கு அந்த மாதிரி
அஞ்சு மணினா சிக்ஸ் ஹார்ஸ் எயிட் ஹார்ஸ் மேக்ஸிமம் ம் ஆ சேரி வேற எங்கையு சுத்தி பாக்க போலயா நீங்க
ஆ நேத்து வந்து டு ஆ கேரளால இருக்க கூடிய ஒரு சுற்றுலா தலம் பிளஸ் ஆன்மீக தலம் கோயிலுக்கு வந்துட்டு கோ போயிருந்தோம் ஆ அதுவும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று மணி நேரம் அளவுல வந்துட்டு இருந்தது
ஆமா ட்ரெயின்னா உங்களுக்கு கொஞ்சோ சீக்கிரமா போலாம்
ஆமாங்க ஆ மத்த வாகனங்கள்ல வந்து போகும்போது நமக்கு வந்து கொஞ்சோ டிலே ஆகும் ப்புறம் இரவு வந்து டோ இன்னைக்கு காலையில எப்போவும் போல அவர் அவர் வேலைக்கு வந்து வந்தாச்சு நீங்க ஏதாவது சுற்றுலா தலங்களுக்கு போனிங்
நா வந்து இந்த ஹாலிடேஸ்ல ஃபஸ்ட்டு நாங்க போனது நாகூர் போனோம் நாகூர் தற்கா இருக்கும் தற்கா போனோ பசங்க ரொம்ப இது பண்றாங்கன்ட்டு அங்கே என்ன ஃபேமஸ்னா போம்போது கொஞ்சம் ஃபெஸ்டிவல் மாரி இருந்தது இந்த நபி மிலாடி நபி சொல்லுவோல்ல அப்ப போனும் அப்போ அவுங்க சம்ம ஃபெஸ்டிவல் எல்லா அந்த பாட்டு பாடிட்டே நம்பி கடவுள் சாமி பா கடவுள் பாட்டு பாடுவா சொல்லி போவாங்கல அந்த மாரி பாட்டு பாடிட்டே வீட் ச்திரிவித்யா வருவாங்க அப்ப சமைச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் அப்ப நாங்கப்போ நாங்க கால்ல ஏர்ன ஆ நைட்டு ஏரனும் ட்ரெயின் நைட்டு ஏர்னா போகும்போது டிக்கேட்டே கடைக்கல‌ மேடம் த க்கல்‌ போடனு டிக்கெட்டு ‌கெடைக்கல ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கெடைக்காம நார்மல்ல‌ போனோ அப்ப தா அந்த வேளாங்கண்ணி மா வது கொடியேற்றம்
ஓ செரி செரிங்க
கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விட்டுட்டு நானு எங்க அப்பாவு படில ஒக்காந்துரு போனோ ஆனா அதுவு நல்ல ஜா எக்ஸ்பிரியன்ஸ்ஸா இருந்தது சம்ம கூட்டம் மேடம் செரியான கூட்டோ உக்கார கூட நகர கூட எடோ இல்ல ஆனா படியிலே உக்கான்ட்டு போனோ ஆ ஒரு நைட்டு ஃபுல்லா விடிய கால்ல ஒரு ஆறு மணிக்கு அங்க போய் ரீச் ஆணோ ரீச் ஆயிட்டு என்ன பண்ணோ செரி ஃபர்ஸ்டு ரூம் பாத்துட்லானு சொல்லி ரூம் பாத்துட்டோ ஆனா விடிய‌கால்ல ஆறு மணிக்கு அங்க ஃபுல்லா க ஆ அவ்ளோ கூட்டோ அந்த அவ்ளோ கூட்டத்லயு போய்ட்டு ரூமுங்கெலா புக் பண்ட்டு மறுப்டியு ஒரு கால்ல ஒரு பத்து பதினொரு மணி இருக்கு போய்ட்டு மறுநாள் வெள்ளிக்கிழம தொழுவ போனோ அங்கயே தர்காலயே தொழுக அரேஞ் பண்ணிந்நா நமாஸ்லா முடிச்சுட்டு மறுப்டியும் வெளியே வந் ட்டு அங்க ஒரு அல்வா கட இருக்கு பாஷா அல்வா ஏதோ ஒரு அல்வா கட இருக்கு அங்க எல்லா ஸ்வீட்ஸும் ஃவமஸ் அங்கெந்து கொஞ்ச கொஞ்சோ ஸ்வீட் ஸ் வாங்கிட்டு மறுப்டியு ம மறுநாள் காலைல கெளம்புனோ நா என்ன பண்ணே செ மறுநாள் போம்போது கூட ரஷ்ஷா தா இருக்கு மறுப்டியு ஆஹ் ட்ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணோ தக்கல்ல கெடைக்கணுன்ட்டு அது ஓகேயாயிடுச்சு வரும் போது தா மேடம் கொஞ்சோ ஃப்ரீயா வந்தோ த நல்லா இல்ல அதுவு கொஞ்சோ அதா அங்கதா அதுவு வேளாங் கண்ணினா ராமேஸ்வரோ தா நெனைக்கிறே இல்லையா
ஆ இல்லைங்க ராமேஸ்வரம் இல்ல அது வேற இடத்துல வருமே ஓ
கிர அது நாகப்பட்டினம் ஆமா நாகப்பட் ம் ஆமா நாகப்பட்டினம் மாவட்டமா அங்க வந்து மறுபடியு ம ந தன மறுநாள் நான் இங்க வந்துடோ அப்டியே ஒரு ஒரு வாரம் போய்ட்ட பிறகு சேரி ஃபேம்லி எங்க மாமியார் ஃபேம்லி கூட அ ரேஸ்டார் போனன்னு சொன்னாங்க சேர் அது ஒரு இருவது பேர் நாங்க என்ன பண்ணோ வேன் புக் பண்ணோ வேன் புக் பண்ணி ரெசார்ட் கிளம்பிட்டோ ரெசார்ட் கிளம்பி போற பைலந் பாத்
என்ன ரிசார்ட் போனீங்க
இசியால் மேடம் ரெஸ்சார்ட் இந்த சும்மிங் ஃபுல்லா அந்த மாரியெல்லா இரு இல்ல நாங்க நாங்க நிறைய பேமிலி த்த நால நாலு ரூம் புக் பண்ற மாரி பார்த்தோ அங்க போய் ஒரு ஒரு மணி நேரம் வெயிப் டா வெயிட் பண்ண வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா ஏற்கன ஒரு கெஸ்ட் இருந்தாங்க
ஓ சேரி சேரிங்க
அவங்க செக் அவுட் வந்தா நம் செகின் ஆவ முடியும்
ஓ புரியுது புரியுது அங்க ரிசார்ட்லயே எல்லாமே ஆள் எல்லா ஆள் எல்லா பெஃசிலிட்டிஸ் துமே அதுக்குள்ளேயே இருக்
ஆமா மேடம் உங்களுக்கு எல்லா பெஃபசிலிட்டியு இருக்கு ச சமைச்சு சாப்பிறா மாரி இருக்கு இல்ல நீங்க கடைக்கு போய் சாப்பிடனா கூட சாப்பிடலாம் அவங்ககிட்ட சொன்னா கூட அவங்க அங் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஆனா நாங்க இங்க போம் போதே மதியியான சாப்பாடுக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போய்ட்டோ போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோ எல்லா செட் ட்டாய்ட்டு எங்க நண்பர் ஒருத்தர் அங்க இருக்காரு ரெசார்ட்டு அவரு ரெசார்ட் ரன் பண்ணிட்ருக்காரு நிறைய பேரு நாலஞ்சு ரெசார்ட் ச்சுருக்காரு அதுல ஒரு ரெசார்ட் தா நாங்க போனோ போயிட்டு அவருகிட்ட கொஞ்ச நேரோ பேசிட்டு எல்லா சொல்லிட்டு வந்ட்டு அவருக் கொஞ்சம் சாப் ப்பாடு குடுத்துட்டு அவங்க கொஞ்ச ஃப்ரண்டு இல்லயா ல்லயா கேப் போல்ல என்ன எடுத்துட்டு வந்தீங்க பிரியாணி எடுத்ட்டு வந்தா செரி கொஞ்ச குட்றா ஆமா அவங்களுக்கு கொஞ்சோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சாப்ட்டு சிம்மிங் ஃபுல்ல ஒரே ஆட்டோ ஆனா நல்லா இருந்தது மேடம் அந்த ப்ராஜெக்ட்டர்லா வச்சி ச ஸ்ம்மிங் ஃபுல் கிட்ட ப்ராஜெக்ட்டர் செட் தேட்டர் செட்டப் பண்ணியிருந்தாங்க
ஆ சரி சரிங்க
நல்லா ஆட்டம் போட்டோம் மறுபடி நைட்டு என்ன பண்ணுவோனா நைட்டு வெளிய இருந்து சிக்கன்லா வாங்கிட்டு வந்ட்டோம் இந்த பாபிக்யூ மாரி செட் பண்ட்டோ நாங்களே சமச்சோ ஏன்னா மென்ஸ் எல்லா சமைக்கிற மாரி லேடிஸ்லா உக்காந்து வேடிக்க மாரி ஆயிடுச்சி பார்பிக்யூ செட்டப்ல பண்ணி கிரில்லெல்லா இது பண்ணி எல்லாத்துக்கோ ஷேர் பண்ணிட்டோ அதுக்கப்பறோ நாங்க எத்துனு வந்த இன்டக்க்ஷன் ரிப்பேராயிடுச்சி மேடம் இன்டக்க்ஷன் டவு ஸ்டவ் ஃபுல்லா ஷாட் ஆயிடுச்சி டீ போட இது இல்லா அதுக்கப் தா அந்த பார்பிக்யூ செட்டப்லேயே அந்த கரின் சொல்லுவோலே
ஆமா ஆமாங்க
கோ அத வெச்சு டீ போட ஆ அத வெச்சு பத் அத வெச்சு டீ போட்டுவோ மேடம்
ஆ அப்ப பெண்கள் வந்து வீட்ல எவ்ளோ கஷ்டப்பட்றாங்கங்கிறது
ஆ ஆ ச்ச வீட்ல உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்லா இரு தில்டா அங்க கேஸ் ஸ்டவ்வுல்ல நான் அந்த சால் கோல நாங்க ஒத்துக்கறோ மேடம் ஒத்துக்காமல்லா இல்ல வீட்ல வேலக்கு அதே மாரி நாங்களும் வெளிய இப்ப எவ்ளோ கஷ்டப்படறோ சொல்லுங்க ஆஹ் அந்த தீய புடிக்கிறதுக்கு ஒன்ற மண் நேரம் ஆச்சு மேடம் எங்களுக்கு அந்த சார்கோல வச்சி த்த வச்சு அந்த டீப் பொங்கி வரதுக்குள்ள பால் பொங்கி வரதுக்குள்ள இந்த டீ வெளியே போய் குடிச்சிட்டு வந்தரலாமோன் தோனி ச்சி அப்பறோ எங்களுக்கு இந்த டீய ஏண்டா இங்க போய் குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பறோ அங்கே ரெடி ஆயிடுச்சு ஒரு வேலையாது டீ ரெடியான்னா டீ குடிச்சுட்டு மறுபடியு மார்னிங் டிஃபன் வந்து நா வெளிய சொல்லியிருந்த இட்லி ஏனா சமைக்க முடியாதுனால வெளியே சொல்லியிருந்தோ வெளிய சொல்லி இட்லி வர வெச்சு சாப்ட்டோ அதுக்கப்புறொ பக்கத்துல கோவலம் தர்கா இருந்துது கோவலம் போயிட்டு அங்க தர்காவ பாத்துட்டு அங்க பீச்ல கொஞ்சோ ஆட்டம் போட் மறுபடியு ரெஸாட்டுக்கு வந்து அதா சொல்வாங்ல ஸிம்மிங் ஃபுல்ல குளி கிறது மறுடியு எழுந்து வெளிய சாப் ஃப்ரூட்ஸ் அது இது மறுபடியு குளிக்கிறது சாப்புர்றது குளிக்கி அதே மாரி தா இந்துது. வேற எங்கயு போல மைடம் அதுக்கப்றோ மறுபடியு ஸகூல் சேக்கிற மாரி கு மறுபடியு வீட்டுக்கு வந்ட்டு ஸ்கூல் வாழ்க நார்மல் எ
ஓ இப்ப ரெஸார்ட்னா எப்டி டூ டேஸ் த்ரீ
இல்ல நிங்க ரெசார்ட்னா இப்போ மார்னிங் நீங்க அங்க செக்கின் ஆகிரிங்க அ பதினொர் மணிக்கு செக்கின் ஆணோனா மறுநாள் கால்ல பன்னெண்டு ஒரு மணிக்கு செக் அவுட் ஆயிருந்தோ
ஆஹ் இல்ல அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெரியுங்க நா போயிருக்கே நா இங்க ஆனமலை
ஒன் டே போனோ ஆ நாங்க போனது ஈஸியா அதுல போணோ அ நம்ம டூ டே பேக் கூட இருக்கு பிரைவெட் வில்லா தா நம்ப போனது
ஓ ஓகே ஓகேங் அங்க எவ்ளோ சார்ஜஸ் பண்றாங்க பர் டேக்குங்க
நா வந்து டொன்டி ஃப கே கொடுத்தோ மெம்பரதிகோல்ல
எவ்ளோ ட்வெண்டி பர்ஸன்ஸ்னால இல் இல்லீங் எவ்ளோ பர்ஸன்ஸுகுன் கேக்குறங் இருவத்தஞ்சு பேர் ஓகே ஓகே
நாங்க தௌஸண்ட் ஃபைவ் ஹண்டர்ட் சொன்ன சாப்பாடு எல்லா சேத்து அப்டி அதுலயே வந்ரு உங்களுக் ஆ ஃடிபன்னு டின்னர் எல்லா சேந்து வந்துரு ஆமா ஆமா நாங்களே ஒரே ஒரு ஆள் ஹெட்டா போட்டுருவோ எங்க ஃபேமிலயே ஒருத்தர அவருக்கிட்டயே அந்த பேமெண்ட்டு எல்லா குடுத்துட்ணு குடுத்துட்டு அதுக்கப்புறோ நாங்க கெளம்பிடுவோ வேனுக் காஸ் ஏனா நாங்க இருவது இருவத்தஞ்சு பேர்னால பைக் போ முடியாது அவ்ள தூரோ வேன புக் பண்ணி போயிட்டோ வேனுக்கு ஸாப்பாடுக்கு எல்லா பர்ஸ்னல் பர்ஸனல் செலவ்னா நீங் வேற இதுப் பாார்த்தக்கோ அதுவும் ஷேரிங் ஆயிடும் அந்த டைம்ல பர்சனல்ல எதவந்த
அஹ் நாங்களு அப்டிதான் நாங்க வந்துட்டு அபிஷியலா போனு அ பேமிலி ட்ரிப் இல்லைங்கா அபிஷியல் மீட்டிங்கா எவ்வளோ ஸ்டாப்ஸ் போறமோ அவங்க வந்து இது பண்ணி க்கிற மாதிரி எஸ் ஆர் ஜங்கல் ரிசார்ட்ன்னு சொல்லி ஆனமலை கோயம்புத்தூர் இருக்கு அங்க வந்து ஒரு டூ டேஸ் போனுங்க இப்ப இல்ல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் பேக்கு
முன்னாடி போயிருக்கீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி
யுஷ்லா நம்ம போகும்போது லன்ச் எல்லாமே வந்துட்டு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வெளில போய் பச்சீஸ் பண்ணணும்னு இல்ல ஏன்னா அது காட்டுக்குள்ளங்கறனால நியர்பை ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்காது நம்ம ஆஹ் நம்மதான் இதுக் பண்ணிக்கணு
ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மேடம் இனிமேல் ஃபீரியா இருந்தீங்கன்னா மறுபடியு பேசல
ங்க நம்மா நிச்சயமா பாார்ப்போங்க நன்றி வணக்கம்